ஹ
கேக் கேக்குதா
ஆ கேக்குது மாலை அ காலிக் காலை வணக்கம்
காலை வணக்கம் காலை வணக்கம் எப்டி இருக்க எப்டி இருக்கமா
எ எ நல்லா இருக்கேங்க்கா நீங்க
அ அ நல்லாருக்கே தம்பி எப்டி இருக்கா
தம்பி நல்லாருக்கா
பள்ளிக்கூடம் பொய்ட்டானா
ஆமா அப்டிதா பேசணுமாமே இதுல இல்லன்னா இது பண்ணுவாங்களாமே
அ அ அ ஓகே ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமா அது ஒன்னுல்ல நம்ம நார்மலா அந்த ஸ்கூலு அந்த மாரி பேசிக்கலா
பேசிக்கலாமா அது தெரியாம ஏதோ ஒரு அக்கா இப்போ ஃபோன்ல வந்து அப்டி தா பேசக்கூடாதுன்னட்டாங்க
ஓ அப்டியா சேரி சேரி
ஆ ஸ்கூலுக்கு என்ன கட்டி குடுத்தீங்க்கா என்ன சமைச்சீங்க
இன்னைக்கி இன்னைக்கி வெறு ரசந்தா ரச வச்சு கொத்தவரங்கா பொரியல் நீ என்னமா பண்ண
எக் ரைஸு சாஸ் குடுத்து உட்டுட்டெ
அ ஓகே சூப்பர் சூப்பர் அ தம்பி சாப்ட்டுக்குவா இதெல்லா
சாப்ட மாட்டா எடுத்துட்டுதா வருவா திருப்பி பாதி சாப்ட்டுட்டு பாதி எடுத்துட்டு வந்துருவா சாப்பிடறைக்குதா கஷ்டோ ம் யூ கே ஜி க்கா இப்பதா சேந்திருக்கா
யூகே ஓ சேரி சேரி அப்ப போன வர்ஷொ எல் கே ஜி அப்ப அந்த ஜாப்ல இருக்கும் போது எல் கே ஜி படுச்சுட் இருந்தானா
ஆமா எல் யு கே ஜி நா விஜயதசமிக்கு தான சேத்தே
அ அ அ ஓகே ஓகே
அந்த அந்த மூனு மாசொ போனாரு அவ்ளோதா
ஓ சேரி சேரி சே செரி ம் சேரிம்மா வேறென்ன அப்றொம்
என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்காங்க வேல தேடிட் இருக் கீங்களா
வேல ஆமா அந்த இன்னொன்னு அந்த வோர்ட்ஸ் ஸ்டைலிங் அது பாத்துட் இருக்கோ
அதா ச இது சம்பளொ இல்லன்னாங்ளே
இல்ல சம்பளோ ஓகேன்ட்டாங்க இப்போதக்கி ம் அதேதா நம்ம ஏற்கனவே வாங்குனதுதா
அடப்பாவீங்களா அனா இந்த வேலைக்கு கொஞ்சோ அதிகமா கேக்க வேண்டியதுதான
அது இதே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணிதா நம்ம டீ எல் கேட்டு வச்சிருக்றாங்க
அது ஒரு
அவுங்க நம்ம ஃபஸ்ட் வாங்னோல்ல அந்த ஜாப்ல அது அவ்ளோ குடுக்கறேன்தா அவ்ளோதா குடுக்குறேன்தாங்க அப்பறோ அவ்ளோல்லா முடியாது எங்களுக் நாங்க லாஸ்ட் டைம் வாங்கின இது வேணு அப்டின்னு சொல்லி வாங்கி வெச்சிருக்கோ நீ ஏ ஸ்டாப் பண்ணிட்ட அந்த ஜாப்பு
எனக்கு லேப் இஸ்யூ ஆயிடுச்சுக்கா சப்போட் ஆகல அதனாலதா அதுயில்லாம அது முழு நேரோ ஒக்காரணுல்ல எனக்கு தெரிஞ்சி அது எப் ப்டிருந்தாலுமே ஒரு பேஜிக்கு இல்லனா ரெண்டு மூணு டாலர் வாங்கறானுங்க நம்மளுக்கு மட்டு பத்து பைசா இருவது பைசான்றானுங்க
ஆமா கண்டிப்பா நறைய வாங்குவாங்க அது நம்ம நமக் குடுக்கறதுல ரொம்ப கம்மி தா அது ரேட்டு
ம் அதனால தா நா வந்துட்டு யோசிச்சே சேர் லேப்டாப் இஷ்யு துவா வேறருக்கு நம்ம உழைப்ப போட்டுட்டு எதுக்கு நம்ம இது பண்ணோ அப்டின்ட்டு
ஓ அனா போர் அடிக்குமே வீட்டுல
வேல தேடிட்ருக்கேங்க்கா பிரச்சன இல்ல
தே தேடிட்டு இருக்கியா ஓகே ஓகே அ சேரி சேரி சேரி ஆ
அதா இவுங்க இவுங்க என்மோ சொல்றன்னாங்க அந்த மமுன் முன்னாடி பாத்தோல்ல அந்த மாரி வேலையே கத் திருப்பி சொல்றே உங்களுக்கு இவ கிட்டயூ இருக்கு ப்ராஜெக்ட் அப்டின்னாங்க ஒரே நிம்ஷோ ஹ
ஆ ஓகே ஓகே
இப்போ நா எனக்கு ஒரு ஃபோன் வருது அது எடுத்தா இது கட் ஆயிடுமா
ஆமாமாம்மா அத கட் பண்ணுங்க நீங்க
சேரி அப்டே அடிக்கட்டு நா அப்பறோ எடுத்துக் ஆமா
ஒரு டென் மினிட்ஸ்ல அப்பறோ பேசிக்கோங்க
ஆமா ஒரு வேலைக்கு போட்டிருந்தல்ல அந்து அந்து கால் வருது அ கம்பனி பேரோடேயே வருது ட்ருகாலர்ல
ஆஹா மூணு நிம்ஷா தானே ஆயிருக்கு ஆ ஓகே ஓகே ஆ
என்ன ச என்ன மாரி சாப்பாடு புடிக்கு உங்ளுக்கு என்னது இவங்கதா சொன்னாங்க ம்
டீ எல் லா
இல்லல்ல
ஆ ஓகே ஓகே ஆ செரி
ஆ அவுங்க சொன்னாங்க அவுங்க சொன்னாங்க இந்த மாரி இருக்கு ம சொல்லிட்ருந்தாங்க நா கன்பார்ம் பண்ணி சொல்றன்னாங்க பாத்தா இல்லன்ட்டாரா
ஓ இல்லன்ட்டாரமா அந்த ஏற்கனவே அந்த அவரா ப்ராஜெக்ட் மேனேஜரா
அவரு இல்ல இவுரு தா
இவரு தானா இல்லேண்டாராம இவர் ஒரு மா இவரு இவரு இல்ல அது ஆக்சுவலா அதா பேசறது வந்துட்டு ஜெனுன்னாவே பேசமாட்
அவரு அப்படிதா போன மாரி போன வாட்டி அப்படிதா பண்ணாரு அவரு எங்கள என்பது பண்ணா போது ஒரு நாளிக்கி அதூ நீங்க இன்னிக் க இன்னிக்கி குடுத்தத நீங்க நாளிக்கி கால்ல ஒன்போது மணிக்கு கூட நீங்க அத நீங்க எங்களுக்கு அனுப்ச்சா போது அப்டின் சொல்லிட் ட்டு ஒரு நாளைக்கி நூத்தம்பது
ஆமா
நீங்க எண்பதுக்கு மேல பண்ணீங்கனா பார்ட் டைம் ஐடி போட்டுக்கோங்க அதுக்கு மேல பன்னீங்கனா நா உங்கலுக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா நாலாயரூபா சம்பளம் வரும் இல்லையா அப்பில்லா சொல்லி ஏமாத்திட்டா பாரு
ஏமாத்திட்டாரு நல்லா ஏமாத்திட்டாரு ன்ன
நாங்களு அவரு சொன்னதுக்குலா நம்பி உக்காந்ருந்தோ இந்தித்
ஆனா அது அது எப் அப்டின்னா நமக்கு ஜாப் கேரண்டி இருந்தது இந்த இத்தன மாசோ ஒம்போது மாஸ் தோங்குறது ஒன் இயர்ரிங்றது இது இது அவுங்க சேலரி குடுத்தாதா கேரண்டிஹ கேரண்டிமா இல்லனா எப்டின் தெரில இந்த ஒன் மந்த்து ஒர்க் பண்ணி பாப்போ அப்டின்னுதா சேந்துருக்கோ அதுல
சேரி அப்ப சேரி
ஆமா ஒன் மன்த்து
ம் பண்ணி பாருங்க இப்ப ஏ ஒரு வேல செய்தானாலு ஆகலா இல்லியா நம்மளுக்கு செட் பழகிடுச்சின்னா இதா ஆகலா ஆனா பசங்கள வச்சி ருந்தா தா கஷ்டோ
எனக்கு பாப்பா ப்ரெண்டு பெரிய பெரிய பாப்பா தானே ஸ்கூலுக்கு போயிருவாங்க ஒன்னு ப்ராப்ளம் இல்ல
ஆ குட்டி பசங்களா இருந்தாதா பிரச்சன ஏ ஒரு நாளைக்க ஆனா எரநூத் நுத்தம்பது பேஜ் பண்ண முடியுமா
எரநூறு பேஜ் சொல்லிருக்காங்க எரநூறு பேஜ் இப்ப நேத்த எல்லா வரவே இல்ல ஒண்ணுமே வரல இன்னிக்கி இப்ப வரைக்கு பைல்ஸ் வர்ல
ஓ ஃபைல்ஸ் வந்தாதானா
ஆ வந்தாதா நமக்கு அந்த அந்தல பண்ணுல்ல அது மாரிதா ஃபைல்ஸ் வந்தா வந்தாலும் மே எரநூறு பேஜு வரு ஒரு ஆளுக்கு எரநூறு பேஜு வருமாங்கிறது
ஆ வரல அப்போ நீங்க பழிய வந்து அவங்க மேல தூக்கிப்போட்டு பேய்ட்லா
ஆமா துஅதையு சொல்லியாச்சு நம்ம டிஎல் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே அ நீங்க வந்துட் ட்டு இது வந்துட்டு எங்க இஸ்யூ இல்ல அது உங்க இஷூ ஆனா அதுக்காக எங்களுக்கு வந்துட் சேல்ரி எல்லா கம்மி பண்ண கூடாதுன்னு சொல்லிதா நாங்க இதுல சேந்துருக்கதே இப்போ
சோ அதாச்சு பண்ணிக் கொடுத்தாங்களே நம்மளுக்குன்னு
ஆமா பரவால தெரியுமா அவுங்க ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கறாங்க ஆ நல்லா பண்றாங்க ஆமா பரவால அவுங்க நம்ம ஆக்சுவலா நம்ம இவுங்க ம் ஆமா இவுங்க டீம்ல இருக்கிறது ரொம்ப இதுதா நமக்கு நல்லதுதா
நல்லது தா ஆனா ஏதாச்சு நம்ம மேல ஒரு ஒண்ணு பண் நம்ம ஒண்ணு கண்டுபுடிச்சுடாங்கன்னா அப்ப அதே மனசுவச் டே பேசுவாங்க அது மட்டு தா அவங்க கிட்ட புடிக்காது
அது மட்டுந் தா அவங்ககிட்ட மைனஸு மித்தபடி ஒன்னு பராப்ளம் இல்ல அது நம்ம பாத் கண்டுபுடிக் கம பாத்துக்காம கண்டுக்காம இருக்கணு ஆமா அவ்ளதா அ ஒனக்கு கூட பொறந்தவங்கமா எத்தன பேரு
ம் யாருஇல்லக்கா
அப்டியா நானு அப்டிதா
மட்டுந்தா எனக்கு அவ்வ ய பாப்பா மட்டுந்தா ஒருத்தந் தா
ஓ செரி செரி செரி இன்னொனு கண்டிப்பா வேணு
வேனா
ம் வேணோ நம்ம தனியா இருக்கோல அது மாரி
முடியல ஒன்னு வளர்க்கறதுக்குள்ளே நாக்கு அழுது ஆ எங்க சொன்ன பேச்சு கேட்டாக் கூட பரவால அவரோ எதோ அவரு இஷ்டத்துக்கு தா வீட்ல ஒரே ஒருத்தரா
ஆ ஆ ஆ எல்லா உங்க இஷ்ட் அதா இன்னொன்னு வந்துச்சுன்னா கொஞ்சொ அமைதி ஆயிருவா ஆ ஆ
அதுனால என்ன சொன்னாலு தட்டி கழிக்காம பண்ணுறாங்க வீ ட்ல ம் இன்னா பண்றது ஒரு ஒரு ஒரு பால் இருக்கு ஆனாலு இன்னோரு நாலு வேணுனாலு வாங்கி குத்துறாங்க நம்ம பேச்ச எங்க
ஆ அதுதா ஆமா அந்த செல்லோதா இருக்கோ எல்லார் வீட் வீட்லயு அ அ செரி செரி ம் சேரிமா அப்புறோ வேற என்ன
என்ன ஏ இன்னு எட்டு நிமிஷொ மொபு அந்த ஃபோன் வந்ததே எனக்கு பதட்டமா இருக்கு லேட்டா
அதா அதா புரியுது புரியுது எனக்கு புரியுது இன்னு ரெண்டு நிமிஷொ மட்டு
கரண்டுலா வருதா உங்க ஊர்லலா எங்க ஊர்ல அடிக்கடி கட் ஆகுதுக்கா
அதா ஒங்க ஊர்ல கட்டாயிரும்தா நானு கேள்விப்பட் எங்க ஊர்ல ஒன்னு பிரச்சன இல் நல்லா போ நல்லாதா இருக்கு ஆ ஆமா எங்க ஊர்ல வெ
இல்லனா ரொம்ப நேரொ இருக்க மாட்டேங்குது
ஓ எங்க ஊர்ல வெயிலோ அவ்வளவா இருக்காது நல்லா இருக்கோ குளுகுளுன்னு
அப்புடியா இங்க வெயில கொளுத்துது
அதா கொளுத்ததுந்தா சொன்னாங்க அங்க அதா அதுதா நா கேக்குறே ரொம் ரொம்ப கொளுத்துதாமே அங்க
ரொம்போ ஃபேனு ஏசி மூணு ஃபேனு ஒரு டேபிள் ஃபேன் போட்டா கூட அனல் தெரியுதுன்னா பாத்துக்கோங்களே நைட்ல இதெல்லா போட்டுட்டு தா தூங்குறோ ஆனா அந்த ஏ சி ஒரு ரெண்டு நிமி சுட்ச்ச ஆஃப் பண்ட்டா அப்டியே வே வேர்க் க சாட்டாயிடுது
வேர்க்க ஆரம்பிச்ச அதா என்னோட தங்கச்சி என்னோட சித்தி பொண்ணோ அங்கதா இருக்கா ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவதா சொன்னா ரொம்போ இதா இருக்குக்கா ரொம்போ வெக்கையா இருக்கு சீக்கிரோ துணியெல்லா சீக்கிரோ காஞ்சுருது அப்படீங்கறா
ச்ட்டு வெயிலு இல்லனா இப்டீன்றதுக்குள்ள காஞ்சிட்டு வந்துருவோ
காஞ்ச அதா ஆ அந்த மாரி இருக்கோ ஆம்மா எங்க ஊர்ல காயவே மாட் டேங்குது
சாய்ந்துருத்
எல்லா அப்புடித்தா சொல்றாங்க வந்துருங்க பேசாமே
பாக்கலா ஆ எப்புடி இருந்தாலு கு ஏதாச்சு எதிர்காலத்துல வர மாதிரி இருந்தா வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுவோ
ஓகே ஓகே வந்துருங்க வந்துருங்க ஆமா ஆமா கண்டிப் பா அ அ செரி செரி அ
ம் என்ன சமைச்சிங்கக்கா சொன்னீங்கல்ல பசங்க எத்தினி மணிக்கு வருவாங்க
பாப்பா சின்னவ ஃபோரோ கிளாக் வந்துருவா பெரியவே வீட்லதா இருக்கா அவளுக்கு இன்னு ஸ்கூல் ஓப்பன் ஆகல
அ
ட்வெண்ட்டி செக்கண்டு தா அதுனால வீட்லதா இருக்கா சேரிமா நீ பாரு நீனு கால் பண்ணிட்டு பேசிட்டு எனக்கு கூப்
ஆ நா சொல்றே ஆ செரி லேட்டானாலு நா நீங்க பண்ணுங்கக்கா நா எப்ப எப் பவுமே ஃப்ரீயா தா இருப்பே
ஓகே ஓகே நீ மெசேஜ் போடு நானு கால் பண்றே சேரிமா ஓகே பாய் பாய் ம் ம் ம் ம